நா என்ன பண்ண நண்பா நண்பா மாலை வணக்கம் என்ன பன்றீங்க சாப்ட்டீங்களா தூங்கி
மா மாலை மாலை வணக்கோங்க இப்பதான் கருப்பு படம் பாத்துட்டு
சரி சரிங்க
போதுங்களா அதான் பாத்துட்டு இருந்தேங்களா முடிஞ்சுங்க படம் பரவாலைங்க நல்லா இருக்கு இங்க நல்லா ஒரு கருப்பு சாமிக்கு வந்து ஹை லெவல்ல பீக் பண்ணிருக்காங்க நல்லா இருக்குங்க சாங்ல கேட்டீங்ளா
ஆ கேட்ட கேட்டங்க ஆமாங்க ஆமாங்க படோல்லா ஓ ரளவுக்கு தாங்க நீங்க சொல்ற அளவுக்கெல்லா இல்லீங்க ஆனா மியூசிக்கு பாட்டுன் பாத்தீங்கனா அது கொஞ்சோ பாக்கர்க் கேக்கறளவுக் நல்லாருக்குதுங்க
ப்ரோ நல்ல பி ஜி எம் லா பாத்தீங்னா அப்டே ஒடம்பு சிலு க்கறளவுக்கு போட்ருக்காங்க நல்லா இருக்குங்க
ஆமாங்க அவ பாத்தீங்கன்னா இதுக் முன்னாடி அந்த மியூசிக் டேரக்டர் பாத்தீங்கனா இதுக் முன்னாடி இவ படோ அந்த பிரதீப் ரங்கநாதன் வச்சு ஏ பட்டாசா கேக்கு சஹ அப்டின் ஒரு பாட்டு ப படோ எடுத்தாங்கில்லங்க அந்த மியூசிக் டேரக் ட்ருக்காங்க அப்றோ பவளமல்லி
ஆமா ஆமா ஆமா இப்ப பரவால்லங்க அவுரு இப்ப இருக்கவுங்கல்ல பட்டுப்பட்டுனு மேல வந்துட்றாங்க பாருங்க
ஆமாங்க ஆமாங்க அடுத்து நம்மாளு தாங்க பீக்கு ஆதியவே ட்ர ஓவர்டேக் பண்ணீர்வா போலங்க
ஆமாங்க அவுரு இப்ப என்ன ஆச்சுன் தெர்ல அவரு படோ நடிக்கறதுல பாத் தனா பிசியா இருப்பாரு அவரு அவரு ஆதில்லா பாத்தினா அவுரு அவுரு படத்துக்கு பாட்டு பாட்றக்கே கொஞ்சோ இதுதாங்க ஏனா அவுருக்கு
ஏங்க இப்போ வந்துர்ச்சில்லைங்க ப்ப அவுரோட என்னங்க இப்டி கேட் டீங்க மீசைய முறுக்கு அந்த
அது கேட்டங்க அது கேட்டங்க அதாங்க அவுரு படத்துக்கு அவுரு போட்றக்கே கரக்ட்டா இருக் ங்கற மத்தவங்களுக்கு இதுல எங்க டைம் இருக்
கரக்ட்டு தா கரக்ட்டு தாங்க ஆனா மத்தவங்களுக்கு பண்றக்கு ஆரம்மிஸ்ட்டார்ன்னா அவுர பீட் பண்ற கொஞ்சோ கஷ்டந்தாங்க
கஷ்டந்தாங்க ஆனா இது பாருங்க எப்டி போட்ருக்காருன்னு கருப்புல நல்லா ஒரு வெறித்தன்மா பண்ணிருக்காரு
சேரி இருங்க உங்குளுக்கு கருப்பன் வந்து உங்குளுக்கு பெஸ்ட்டா தெரியிதுங்ளா இல்ல தனி ஒருவன் வந்து பெஸ்ட்டா தெரியிதுங்ளா பி ஜி எம் மா இருக்கட்டு சாங்கா இருக்கட் டுங்க
பி ஜி எம் மு, சாங்கெல்லா பாத்தீன்னா தனி ஒருவன் தாங்க அடி
தனி ஒருவனு, அடுத்து ஆம்பளைங்க இதயெல்லா அடிச்சிக்கெல்லா ஒன்னுமே பண்ண முடியாதுங்க
கரக்ட்டு கரக்ட்டுங்க ஏனா இது பாத்தீங்னா நியூ மாடல் இப்பங்க இப்ப நீங்க அது வந்து பழசு முடிஞ்சு போச்சுங்க இப்ப புதுசு புதுசா வரப்ப நா சொல்றங்க அது இது கேக்கறப்ப நல்லா ஒரு கூஸ் பம்ஸா இருக்கு
ஆனா இவரே பாத்தீங்கன்னா அந்த பிரதீப் ரங்கநாதன் படத்துல வந்து பாத்தீங்ன்னா ஒரே பி ஜி எம் வெச்சு படத்தயே ஓட்டீர் பாருங்க அதா கொஞ் சங்கடமா இருக்குங்க
ஆமா ஆமாங்க அதா கொஞ்சோ இப்ப நம்ம படிப்படியா கத்துக்கறத் தானங்க இப்பதா கத்துக்கிட்டு வராரு போல ம் இப்ப நானா இர்ந்தாலு ம் ம் ஃபுல்லாவ்மே பாத்தாச்சுங்க இப்பதா எண்டு கார்டு போட்டாங்க எல்லா பாத்து முடின் ச்சுங்க
சேரி சேரிங் படோ உங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பத்துக்கு எவ்ளோ குடுப்பீங்க
பத்துக்கு பாத்தீங்னா நா ஒரு ஒன் குடுப்பனுங்க
எவ்ளோங்க புரியலீங் கேக்கலீங்க
ஆறு, ஏழு குடுப்பனுங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க நல்லதுங்க
ஏனா பரவால்லைங்க எனக்கு புடிச்ச நடிகரு பாத்தீங்கன்னா எனக்கு சூர்யா தாங்க ரொம்ப புடிக்கு எனக்கு
சூப்பரு சூப்பருங்க பரவால்லிங்க அதனாலதா நீங்க கருப்பு படத்துக் தூக்கி வச்சு பேசும்போதே எனக்கு நா நெனைச்சேங்க நீங்க ஒரு கருப்பரு ஃபேனா இருப்பீங்கனு
ஆமா ஆமாங்க ஏனா அப்டிலாயே இருக்கு அப்டின் இல்லைங்க எங்க தலைவனுக்கு பாத்தீங்னா இது வரைக்கூ எந்த படமோ அவ்ளக்கு ஓட்ல சே இந்த ஒரு படமாச்சு முன்னூறு கோடி தாண்டி வசூல் அடிச் சிட்டு போயிட்டுருக்குலங்க எங்க தலைவன பத்தி எங்களுக்கு எ ரொம்ப நாள் அவருக்கூ ந இருக்கும்லங்க எந்த ப எல்லா படம்
வன் அவரு கடைசியா ஒன்னு நல்லப் படன் பாத்தீங்னா எ நீங்க ஒரு சூர்யா ஃபேனா இருக்கீங்க அவரு கடைசியா ஓட்ன படோ இது இதுக்கப்றோ படோ எதூமே செரியா போவேல்ல அப்டி நெனைச்சீங்னா எந்த படத்துலருந்து சொல்லுங்க இல்ல கடைசி ஓட்ன நல்ல படோன்னு சொல்லுங்க
கடைசி ஒன்னு சிங்கம்தாங்க
சிங்கம் ஒன்னுல்லிங்க சிங்கம் டூ அதுக்கப்றோ எங்கேயுமே படமே அவருக்கு செரியான படமாவூ அமையவூ இல்ல ஒன்னுமில்லைங்க
இப்ப இப்ப ஓரளவுக்கு பரவால்லிங்க இது நல்லால்லியாட்டியு ஃபேம்லி மத்தியில பாத்தீங்னா நல்லா பேம்ப் இந்த படமே ஓடி இருக்காதுங்க என்ன கார்ணத் தெரியுங்ளா எந்த படமு நல்ல படோ அவருது போட்டி போட்றக் வர்ல்லிங்க போட்டி போறக்கு வர்ல அப்புறோ ஆர் ஜே பாலாஜி பாத்தீங்னா ஓவர் ரியாக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள தேட்டர்ல கத்துனாரு பாத்தீங்ளா அத நம்பி போயி சில பேர்லா நறைய பேர் வன்ட்டாங்க ஆனா சாமிய வச்சி ஓட்னங்காட்டி அந்த கருப்பரு நல்ல ஒரு புடிச்சிட்டாங்க நல்ல ஒரு பாயிண்ட்டு எமோஷ்னலா
இது கூட பிளாஸ்ட்டூ வந்திருந்துதுனா கொஞ்சோ நல்லாந்துருக்கோங்க
பிளாஸ்ட் வந்துச்சுன்னா பிளாஸ்ட்டே அத தூக்கி சாப்ட்ரூன் நெனைக்
ஆமாங்க அதுதா படோ எப்ப வரூன் பாத்துட்ருக்கேங்க வந்துச்சுன்னா கண்டிப்பா அது பா த்தே ஆவணுங்க ஆக்ஷ்ன் கிங்க அந்த ஏழு மலைக்கப்றோ இது ஒரு ப்ளாக்பஸ்ட்டு மூவின் சொன்னாங்க
ம் ஆமாங்க நானும் பாத்தீங்கன்னா அது ஓ டி டி ல வர்றக்காகதா வெயிட் பண்ணிட்ருக்கங்கன் ஓ டி டி ல வந்ச்சினா நானு டவுன்லோட் பண்ணிருவே
செரிங்க நீங்க வெளிய எங்கயூ போலீங்ளா இன்னைக்கி
இன்னைக்கி நாங்க வெளியே நறைய பக்கம் போலாந்தாங்க ப்ளான் பண்ணி வச்சிருந்தோ சேரின் சொல்லிட்டு சடனாக் கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு போயிக்லா சொல்லிவிட்
ஏங்க என்னாச்சுங்க
இல்லைங்க கொஞ்சோ தலைவலி கொஞ்சோ காச்சல் அடிக்ற மாரி இந்துச்சுங்களா தேரி இன்னைக்கி வேணா நாளைக் போயிக்கலா சொல்லி விட்டாச்சுங்க ஏனா எப்டிருந்தாலு நா வீட்ல தா இருக்கப்போறேம்
செரிங்க எல்லாமே கொஞ்சோ கொஞ்சந்தா இருக்குதுங்ளா நறைய இல்லிங்க்ளா
என்னதுங்க கொஞ்ச கொஞ்சோ புரிலைங்க
தலைவலி கொஞ்சோ இருக்குது காச்சல் கொஞ்சோ இருக்குதுனீங்ளே அதா எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா இருக்குதா நறைய இல்லிங்ளான் கேட்டேங்க
இல்லல்லைங்க எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா தாங்க இருக்கு ஏனா வெளியே போயிட்டு வந்தோனா அது கொஞ்சோ அதிகமாய்
ஆமாங்க ஆமாங்க
அதுங்காட்டி தாங்க வீட்ல பாத்தீங்னா பைய பாத்தீங்னா தொட் டில்ல போட்டு ஆட்டிவுட்டுருக்காங்க மனைவி அப்றோ அவ்ளோதாங்க அம்மாப்பா அண்ணல்லா பாத்தீங்னா தனியா இருக்காங்க
செரிங்க ஏங்க தனியா இருக்காங்க கூட யாரு இல்லைங்களா உங்க கூட
அவுங்க கூட அண்ணா அம்மாப்பா தனியாதா இருக்காங்க வேற யாருல்லைங்க அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணாங்கனா இனி ஃபியூச்சர்ல வர அண்ணி கூட இருப்பாங்க
செரி செரி அவங்க ஒன்னு ப்ரச்சன இல்லைங்க அவுங்க அப்பாம்மா பாத்துக்குவாங்க உங்குளுக்கு எந்த ப்ர தோ ப்ரச்சனையுமிருக்காதுங்க அவுங்ளே ரெண்டு பே அவுங்க ரெண்டு பேருமே பாத்துக்குவாங்க
ஆ ஆமாங்கண்ணா
சேர் செரிங்க அப்றங்க வெளிய ஆமா ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்பறங்க கிளைமேட் எல்லா எப்டி போயிட்டு இருக்கு
புரியலங்க
கிளைமேட் காலநிலை சூழ்நிலை
காலநிலை பாத்தீங்கன்னா வெயில் தாங்க அடிச்சிட்டு இருக்குது மிதமான வெயில் அடிச்சுட்டு இருக்குங்க சூழ்நிலை இப் பாத்தீங்கன்னா கொஞ்சோ சிரமமாதா போயிட்டிருக்குங்க
ஏங்க என்னாச்சுங்க ஏதாவது பிரச்சனைங்களா குடும்பத்துக்குள்ளையா இல்ல உங்களுக்கு நீ பிரச்சனையா
பிரச்சனன்னு சொல்ல முடியாதுங்க இது கொஞ்சோ ஒரு மனஸ்தாபங்க சொந்தக்காரவங்களுக்கு எங்களுக்கு ஒரு தாய் மாமா இருக்காருங்க தாய் மாமாக்கு எங்களுக்கும் கொஞ்சோ பிரச்சன்ன அதாங்க கொஞ்சோ நீடிச்சு போயிட்டு இருக்கு
சேரி சேரிங்க இல்லைங்க இப்ப பாருங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுன்னு வர்றது எல்லா ச
நன்றி நன்றிங்க வணக்கங்க மீண் டும் சந்திக்கலாங்க அப்படில்லா சொல்லவு நெனைக்கிறங்க ஏய் இருங்க இருங்க இருங்க இருங்க உங்ககிட்ட சொல்லணுங்க ஏன்னா எனக்கு பாத்தீ ங்க வைங்க எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எப்டி காட்டுது தெரியுங்களா பதினொன்னு புள்ளி எட்டுன்னு காட்டுதுங்க ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப அப்டியே ஸ்டக் ஆகி நின்னுருச்சுங்க அதா பேசிட்டு
இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க இங்க என்னோடது பாத்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி ஒண்ணு நிமிடங்கள் ஆறு நிமிடம் அறுபத்தி ஒன்று ஒன்னு பிரச்சனை இல்லைங்க உன்ன நாலு நிமிஷ பேச லாங் ஒன்னு பிரச்சன இல்லைங்க நீங்க தான சொன்னீங்க
கொஞ்சோ பிராப்ளம்
அதாங்க அதாங்க நண்பா நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா கொஞ்சோ வேகமாவு வருது விவேகமாவு வருது
ம்
அத நண்பா நீங்க சொல்லுங்க நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க ஏதோ மனஸ்தாப கினஸ்தா
இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வைங்க நண்பா இப்ப நம்ம யூ பி எஸ் வாங்கறது பெ ட்ரே நா ஜென்ரெட்டர் வாங்கறது பெஸ்ட்டா நண்பா
நண்பா யூ பி எஸ் வந்து அட்வான்ஸ்ட் மாடல் நண்பா நீங்க வந்து கரண்ட்ல நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா அது ஒரு சார்ஜர் மாரிதா ஒரு செல்ஃபோன் மாரிதா நண்பா வேணுங்கிறப்ப சார்ஜ் போட்டு கரண்ட் இருக்கப்ப சார்ஜ் போட்டீங்கன்னா அது ச சார்ஜ் எடுத்து வச்சுக்கங்க கரண்ட் போயிருச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க ஜென்ரேட்டர்ன்னா டீசல் ஊத்தோனுங்க டீசல் சின்ன வ சின்ன வெல ங்களா வருது நீங்களு யோசிங்க
ஆமா ஆமாங்க நானு அதாங்க முடிவு பண்ணி வெச்சிருக்க யூ பி எஸ் தா வாங்கலானு இருக்கங்க
செரி செரிங்க எதுக்குங்க திடீருனு யூ பி எஸ் ஜென்ரேட்டர் என்ன வாங்க போற என்ன வீட்டுக்குங்களா இல்ல ஏதாவது கடைக்கி மண்டபத்து அந்த மாரிங்களா
இல்லல்லங்க வீட்டு யூசுக்கு தா வாங்குறோ ஏன்னா ப்ப பைய வேற இருக்கா ஒரன்ற வயசு பையனாச்சு கரண்டு போச்சுன்னா பயப்படுவாங்க காத்து வசதியும் இல்ல
செரிங்க பரவால்ல பரவாயிலெங்க அதாங்க நீங்க ப யூப் பி எஸே வாங்கிக்கங்க ஒரு டென் ஹவர்ஸு டுவெல்ஹவர்ஸு அந்த மாரி இ பேக்கப்ல வச்சுக்கிற மாரி கேட்டுப்போ வாங்கிக்கங்க
ஆமா ஆமாங்க அப்டிதாங்க வாங்கணு
ஏனா விடியு ஒரு பத்து மண் நேரோ யூஸ் ஆச்சுன்னா கூட போதுங்க
ஆமா ஆமாங்க ஒரு டிவி ஒண்ணு ஒரு இது ஃபேன் ரெண்டு ஓடிச்சுனாலே போதுங்க இல்ல இல்லலைங்க பக்கத்து வீட்டுலி எல்லா ஓடிட்டுதாங்க இருக்குது
அது ஓடுட்டுங்க நா சொல்றது வந்து நமக்கு தேவயானது பாத்தீங்கனா லைட்டு ஃபேன் ந்தாங்க உங்களுக்கு வேணா டிவி போட்டுக்கொங்க பிரச்சன இல்ல அது வந்து கரண்ட்ல இருக் கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க திடீர்னு நீங்க தூங்க போம் போது அது சார்ஜூ டிவி இழுத்துருச்சுன்னா அப்ப தூங்க போம்போது உங்களுக்கு ஃபேனு இருக்காது கரண்டு இருக்காது அதுக்காக சொன்னங்க டிவி போட்டீங்கன்னா அது ஃபுல்லா இழுக்குங்க அதுக்கு சொன்னங்க
ஓ ஓகேங்க நல்லதுங்க
ஏன்னா நா நெறைய பக்கோ பாத்துட்டங்க அதுக்குதாங்க
ஆமா ஆமாங்க ஏனா யு பி எஸ் ல பாத்தீங்கனா சில பேரு பாத்தீங்கனா
சொல்லுங்க சொல்லுங்க
சில பேரு பாத்தீங்னா டிவி எங்க வீட்டு பக்கத்துலல்லா பாத்தீங்னா டிவி பாத்தீங்னா ரெண்டு லைட்டு ஒரு ரெண்டு ஃபேன்லா யூஸ் பண்ணிட்டுதா இருக்காங்க ஆம் அ ஏனா அது வாங்கி யூஸ் பண்ட்டோமுனா நம்ம போது பிரச்சன இருக்காது கரண்டு போச்சுனாலு கரண்டு இருக்க மாரியே இருக்கும்ல்ல அது மாரி வாங்கி மாட்டிர்லான் இரு நாங்க பாத்தீங்னா வாடக வீட்ல இருக்கங்காட்டி பாத்தீனா நாங்க வாங்கறக்கு யோச்சிட்டு இருக்கோ பல சொந்த வீடு டா இருஞ்சினா அது பாத்தீங்னா ரிவேசு ஃபேன் பவரிங்ல பாத்தீங்ன்னா செட் பண்ணிட்டம்னா பிரச்சனை இருக்காது தே அது பிக்சடா இருக்கு இதனா வீடு மாற மாற எல்லாமே கனெஷன்ல குடு
ஆமா ஆமாங்க இப்ப வந்து நீங்க நானு ஒர்க் பண்ற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா அ சிஸ்டம்லா யூஸ் பண்ணாங்க ய பி எஸ்ல சிஸ்டம் கரண்டு போய்ச்சு சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அதிகமா இழுக்கறக்க ஆரம்பிச்சிருதுங்க அதனால சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனு அ லைட்டு சிஸ்டம விட ஃபேனு லைட்டு கொஞ்சோ கம்மியா தாங்க இழுக்கு அதே மாரிதா டிவியு டிவி கொஞ்சோ அதிகமா இழுத்துச்சுன்னா உங்களுக்கு நைட்டு் தூங்குறதுக்கு ஃபேன் இருக்காதுங்க அதுக்கு சொன்னங்க உங்க இஷ்டந்தா நீங்க டிவி வேணா டிவி பாருங்க இல்ல ஃபேன் வேணா ஃபேன் போட்டுக்கங்க
அப்டிதா சொல்லிட்டு இருக்குங்க நாளைக்கு வாங்கிலான்ட்ருக்கோ அது இப்பவே வாங்கினாதாங்க பிரைஸ்ல கேக்கனு பக்கத்துல வாங்கனது பாத்தீங்னா டொன்ட்டி பிப்டின் கே சிக்ஸ்டின் சொன்னாங்க நா டுவெண்டி ட்வண்டி ஃபைக்கு நல்லதாவே பிரீமியமா பாத்
பரவால் பரவால்லிங்க பாருங்க நல்லா விசாரிச்சு வாங்குங்க நல்ல பிராண்டா வாங்கிங்க ஏனா ஒரு தடவைக்கு நூறு தடவ யோச்சிட்டு வாங்குறக்கு முன்னாடிங்க
ம் ஆமாமாங்க நல்ல பிராண்டா பாத்து வாங்கனு என்னன்னம் தெரியலங்க எல்லாமே ஆன்லைன்ல தா பாக்கணு பாத்ததுக்கு அப்புற தா ஒரு நல்ல ஒரு முடிவு பண்ணு
சேரி சேரிங்க நண்பா உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க நண்பா ம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வண நன்றி வணக்கம் உங்கள் நண்பண் வணக்கம் வணக்கம்